சொல்லுங் மேடம்
ம் கேக்குதுங்களா சார்
ஆ கேக்குது மேடம் நா நல்லாருக்கே மேடம் நீங்க நல்லாருக்கீங்ளா ஆ சாப்ட்டே மேடம்
இப்ப என்ன ஆ நா சாப்ட்டாச்சு இப்ப என்ன டாபிக்னா எது ஹெல்த்தி எது அன் ஹெல் தின் பேச போறோ ஓகேவா இப்ப ஒங்க வீட்ல வந்து ஒங்க ஒய்ஃப்பு ஒங்க பேபிக்கல்லா என்னான்னா செஞ்சு குடுத்து அனுப்புவாங்க
இல்ல மேடம் எனக்கு ஒன்னு பாப்பா இல்ல மேடம்
ம் சேவக்
அ‌ வார வர ஜென்ர ஜென்ரேஷன்ல இப்போ இப்போ அத்தது கொழந்த பொறந்தா அதுக்கு நான் சொ சொல்றக் மாட்டாங்க என்னென்ன குடுக்கலா என்னென்ன குடுக்கூடாது இப்போ பாத்தனா இப்போ இப்ப ஃபஸ்ட்டு பால்ல இருந்து ஆரம்பிக்றாங்க ஃபஸ்ட்டு பால் பாத்தனா இப்ப வந்து பாக்கெட் பால் விக்குது
ம்
இன்னொன்னு பாத்தனா இப்ப ஆப்போசிட்ல பாத்தனா மாட்டு பால் நம்ம வந்து கரவு பால் கெடைக்குது நம்ளுக்கு இப்போ இது இயற்கையா வந்து நம்மளுக்கு மாட்டுபால் கெடைக்குதுனா அதுல வந் இந்த கொழுப்பு சத்து எல்லாமே நம்மளுக்கு கெடைகுது ஆ புரோட்டீன் அதிகமா கெடைக்கு நம்ளுக்கு
சேரி
இப்ப பாத்தனா அதே மாரி பாத்தனா இப்போ ஒரு தண்ணி குடிக்கிறனா கூடக் இப்ப நார்மல் தண்ணில வந்து பாத்தா மினரல் வந்து கலக்கபட்றாங்க மினரல் வாட்டர்ல இப்ப நார்மல் நம் ப வந்து தண்ணி அந்த நாள்ல குடிச்ச தண்ணிய வந்து அதுல இரும்புசத்து இருந்தது இப்ப இருக்கற இதுல பாத்தனா ஒரு ஒரு சத்து இல்ல அந்த தண்ணில இப்போ தண்ணிலயே ஒரு சத் துல்ல மேடம் இப்ப பாத்தனா இப்போ நம்ம வந்து மாட்டுப்பால் குடிகறது ரொம்ப நல்லது மேடம் இப்போ பாக்கெட் பாலு ரொம்போ நம்ம தவிர்க்கணு மேடம் ரெண்டாவது பாத்தனா இப்ப அதிகமா பாத்தனா ஃப்ரூட்ஸ் பா பா பாப்பாங்ளுக்கு குடுக்கணு இப்ப நீங்களே எடுத்தீங்கனா இப்ப ப்ரூட்ஸ் பாத்தனா நீங்க என்ன ஃப்ரூட்ஸ் மேடம் அதிகமா எடுப்பீங்க
அதிகமா பனானா தான் ரெட் பனான தா எடுப்போ மேக் சிமா இப்ப ஏனா நம் பேபிகலா அதா குடுத் அதுதா ஹெல்த்தி ஒடம்புக்கு ஹெல்த்தி அதுதா
ஆமா மேடம்
மத்தபடி வேற எதுமே ஹெல்த்தி இல்ல நம்ளுக்கு இப்ப வர ஜென்ரேஷனுக்கு வந் அப்டினு பாத்தா நம்போ ஃப்ரூட்லா கூட வாங்க முடியாது ஏனா ஹைப் ரேட்டா போது இப்போ காய் இருக்குது கூட பழமா ஆக்கி தராங்க நம்மளுக்கு
ஆமாங் மேடம்
அதனால வர ஜென்ரேஷன்ல இருக்கவங்க வந்து எப்டி சொல்றது நம்மளே வெலவச் ச்சி அப்டி இது பண்ணா பரவாயில்ல இப்ப இதுவே தம்தம் மாம்பழோ அப்டிலா இருக்குல
ஆமாங் மேடம்
அதுலா வந்து ஹைப்ரேட் அதலாம் நம்ம பேபிக்கு எப்டி பண்றது அவ்ளோ இதுவா இல்ல கரெக்டா இருக்காது அது பேபிகெலாம்
ஆமா மேடம் கரெக்ட் மேடம் இப்போ அதுவும் நீங்க சொல்றது ரைட்தா மேடம் இப்ப பாத்தனா பேபிக்குலா வந்து பாத்தனா இப்ப அதிகமா பாத்தனா தறையா எடத்துல பாத்தனா கேக்குதா மேடம் நெறைய எடத்துல பாத்தனா ஆ பேபிக்கு பாத்தனா நம்ம ப்ரூட் ட்ஸ் அதிகமா குடுகுறது ரொம்ப நல்லது மேடம் ஃபுரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் குடுகுறதுனால ரொம்பொ நல்லது உடம்பு ரொம்பொ ஹெல்த்தியா இருக்கு
ஆமா
அண் ஹெல்த்தியா ஃபீல் பண்ணது தேவல
ஆமா ஆமாங் இப்ப வந்து அத் இதுவே வந்து வேற எப்டி சொல்றது இப்போ வந்து நம்பொ ஒண்ணு ஃப்ரூட்ஸ்லா நம்ம குத்துக்குனே இருந்தோம்னா ஏனா பாப்பாங்ளுக்கு ஐ ப்ரோட்டீன் நல்லா இருக் ம்ம் வேற எல்லாமே நல்லா இருக்கும் அதுனால நம்ம வந்து ப்ரோ ஒரு எஃக் குடுக்கலா அப்பற வேற என்ன அப்ற வேற அந்த மாதிரி எதனா கொடுக்கலா அப்றோ ஃப்ரூட்டு ஃபுட்டு எல்லாமே குடுக்கலா வெஜ்ஜ் வெஜ்ஜு விட நான்வெஜ்ஜ் விட வெஜ்ஜு குடுக்கலா வெஜ்ஜ் எவ்ளோ பெட்ரு
ஆமா மேடம் கரெக்ட் மேடம்
ஆமா இப்ப ஆனா அதிகமா எல்லாரு வெஜ்ஜி தான குடுக்குறாங்க
ஆமா மேம் வெஜிடேரிய தா மேம் குடுக்குறாங்க
இப்ப அது நம்ம க்கு அதுதா உடம்புக்கு நல்லது வெஜ்ஜிதா
ஆமா மேடம் கரெக்டு மேடம்
ஆமா இப்போ மறுபடியு இப்ப நம்ப எப்டி சொல்றது இப்போ ஃபுட்டு் பத்தி அப்பற நீங்க சிக்கன்லா தருவீங்களா சிக்கன இப்ப வந்து அவாய்ட் பண்ணிருனு
பாக்கனு மேடம் ரொம்ப
ஆமா ஆமா இப்ப அவாய்ட் பண்ணிட்டு இப்ப சிக்கன் வந்து எப்டி சொல்றது சிக்கன்ல வந்து எது எது இருக்கா ஆனா பெனிஃபிட்ன்றாங்க சிக்கனு ஆனா அது என்ன பெனிஃபிட்ன்னு தெரில
கரெக்ட் மேடம் நீங்க சொல்றது கரெக்ட் தா மேடம் சிக்கன்ல பாத்தனா நம்ம வந்து சிக் சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுக்குறது வந்து அது அன்கெல்த்தியான ஃபுட்டு தா மேடம் இப்ப அதே வந்து கிரில்ல்லு அது மாறி தந்தூரி அது மாறி குடுகுதுனால நல்ல அந்த ஒரு கறிய வந்து நல்லா வெந்து நல்லா வேக்கடா சுட்டு அது தரறதுனால நம்மளுக்கு நல்லா இருக்கும்
அது நல்லா இருக்கு தா இருந்தாலு பட் இருந்தாலு நம்ம சிக்கன் தர்த்து அவாய்ட் பண்ணிக்கணு
கரெக்ட் மேடம் ஆமாங்க மேடம்
ஆமா இப்ப வேற எதுனா இப்போ உங்க ஒயஃப் பாண்ட சொல்லுங்க இப்ப நா ஒரு ரெசிப் ரெசிபி சொல்ற அது வந்து உங்க ஃபர்ஸ்ட் வ புறந்தது ஃபர்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு அது ஹெல்த்தியாவா இப்ப கேழ்வரகு இருக்குல்ல கேழ்வரகு கோதும
ஆமா மேடம்
இதெல்லா வந்து உங்க பேபிக்கு செஞ்சு தார சொல்லுங்க ஏன்னா இப்ப அவங்க ஸ்நாக்ஸ் அதிகமா அவுங்க ஸ்நாக்ஸ் தா விரும்புவாங்க அதனால உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இத் இது எப்டி சொல்றது அவங்களுக்கு ஸ்வீட்டா வேணும்னா ஸ்வீட் தோச சுட்டு தரலா
ம் ஆமா மேடம்
அண்ணன் ஏன்னா இப்ப அவங்க அதிகமா கார எ எடுத்துக்க மாட்டாங்க
ஆமா மேடம் கரெக்ட் மேடம்
இப்ப நம் அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான நம்ம செய்ய முடியு ஏன்னா அவங்க சாப்டுத பொறுத்து தா இருக்கு அதனால நம்ம என்ன பண்ண அவங்களுக்கு தேவயான ஸ்வீட் போட்டு ஸ்வீட்னா அது இது சக்கர போடக்கூடாது நம்ம நாட்டு சக்கர போடுறதுதா ரொம்ப பெனிபிட் நம்மளுக்கு
ஓ இப்ப நீங்க சொன்னதுல பாத்தன்னா இந்த எது குடுத்தா அன் ஹேல்தியா இருக்கு எழுச்சியா இருக்கு அதலா பாத்தன்ன ஹெல்தின் பாத்தனா நாட்டு சக்கர குடுத்தா நல்லாருக்குன்ரீங்ளா
ஆமா அத நார்மல் சக்கர போடத விட நம்ம நாட்டு சக்கர போடது அது ஒடம்புக் கு நல்லது அதுக்கப்புறோ வேற என்ன ஆமா அப்புறோ கேழ்வரகு எனக்கு ஒருக்கோ சொன்னாங்க கேழ்வரகு வந்து மொள கட்டி வெச்சு கால்ல தோச மாவுள அரச்சி ஊத்தி தோச சுட்டு தருவாங்ளா அந்தமாரி கூட செய்லா அவ்ங்களுக் ஆமா அவ்ங்களுக்கு புடிக்கிறமாரிதா நம்ம செஞ்சு தர முடியு அதனால அவ்ங்களுக்கு ஹெல்த்தியா செஞ்சுதாங்க அப்புறோ சிக்கன அதிகமா மட் மட்டன் சாப்புல்லா மட்டன் என்ன பொறுத்தவர ஆனா கொழுப்பு நைட்ல எடுத்துக்க கூடாது மட்டனு
ம் நைட்ல சாப்பட்றது ஐயே சாப்படாத சாப்படாத இருங்க அது
ங் சாப்புல்லா மதியோ சாப்
ஏ மேடம் நைட்ல சாப்ட்டா என்ன மேடம்
எனா அது கொழுப்பு நம்ளுக்கு நெஞ்சு இதுவாகு அதனாலதா கொழுப்பு சாப்டக் கூடாது அப்புறோ பீஃப் சாப்டலா பீஃப் அவ்ளோவா அதிகமா எடுத்துக் கூடாது எனா அதுலதா ரொம்ப கொழுப்பு இருக்கு அதுலயு மட்டன்லயுதா ஆதனால இந்த ரெண்டு இதுல நம்ம எடுத்துக்க சிக்கன் வந்து நம்ம அழவாதா சாப்பட்னு எனா
அவாய்ட் பண்ண சிக்கன கொஞ்சோ அவாய்ட் பண்ண என்ன சொல்றீங்க மேடம் கரெக்டா மேடம்
ஒடம்பு சூடாய்டு சிக்கனு சாப்ட்டா அதனால நம்ளுக்கு நம்ப ஒடம்புதா ரொம்ப இதுவாகுது நம்ப டாக்ட்ரான்ட போவோ அவுங்க எதா சொல்லுவாங்க அது நம்ம பயப்புடுவோ அதனாலதா நம்ம அன் ஹெல்தி புட்டுலா நம்ம இப்ப உங்குளுக்கு மேக்சிமம் உங்குளுக்கு எதுனா கேழ்வரகு கோதும இப்போ வீட்ல இருந்து ஓனா சுண்டலு பட்டாணி இதெல்லாமே நீங்க சாப்ட்டு வந்தீங்கனா உங்க ஒடம்புக்கு ஹெல்தியா இருக்கு முட்ட டெய்லி ஒரு ஒரு முட்ட எடுத்து சாப்ட்டீங்கனா நல்லாருக்கு
இப்ப ஓகே மேடோ இப்ப முட்டைலயே பாத்தனா இப்ப பாத்தனா நறைய முட்ட ப்ளாஸ்டிக் முட்ட வருதுன்றாங்க இப்ப பாத்தா வாத்து முட்ட இருக்குது இப்ப பாத்தனா முட்டயு பாத் இதனா இப்ப வெயில் டைம்ல வந்து கெட்டு போது எதனால மேடம் அது வந்து முட்ட கெட்டு போது அத ஃபிரிட்ஜுல வெச்சா நல்லாருக்கு எதனாலன்
ஃபிரிட்ஜில வெச்சா நல்லாருக் எனா வெயிலு வெயில் அப்டி அடிக்குதுல்ல நம்ப ஒடம்பே தாங்க மாட்டிங்குது இப்ப முட்ட ஒரு ரெண் நாள் நம்ம கீழ வெச்சுருந்தோனா ஆனா கடைலா எப்டி வெச்சிருக்காங்கன் தெர்ல ஆனா அவுங்களு வெச்சிருக்காங்க உள்ளதா அவுங்களான்ட இருந்து வாங்கனாலு நல்லாருக்கு ஆனா நம்மளான்ட இருந்ததா அது இதுவாய்ருது
கரெக்டா எடுக்கணு ஆமா மேடம் கரெக்ட் மேடம் நீங்க சொல்றது கரெக்டுதா மேடம் எனா டெம்பரேச்சர் தாங்காத அது வந்து அந்த முட்ட கெட்டு போது மிச்ச டைம்ல பாத்தனா அந்த ஃபிரிஜ் ஜுல இருகவு நல்லாருக்குது அது அது அப்டிதா கூலிங்கா இருந்தா தா இந்த டெம்பரேச்சர் இருந்தாதா நம் முட்ட நல்லாருக்கு அப்டின் சொல்லவரீங் ஆமா மேடம்
அதுக்கப்புறோ எப்டி சொல் முட்ட சாப்பல்லா டெய்லி டயட்ல சப்பாத்தி சாப்பல் ஆ அ முட்ட சாப்புல்லா காளான் சாப்புல்லா எல்லாமே சாப்புல்லா ஆனா அதே இது நம்ளுக்கு
இப்ப நம்ம வீட்டாண்டலா இருக்குதே அந்த காளானா மேடம் அது
அது இல்ல கடைல விப்பாங்க டப்பால
ஆ இப்ப அதுவு நம்ம சாப்டக் கூடாது அதுவு அது ஹெல்த்தியா மேடம் அது கடையில விக்கற்து
அது ஹெல்த்தியி என்னன் தெர் ஆனா அப்டிதா சொல்றாங்க ஹெல்தின் தா சொல்றாங்க ஆனா அது காளான்னு ஆனா செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப் ட்டு பாருங்க நல்லாதா இருக்கு ஆமா அது ப்ரோட்டீன் தா ப்ரோட்டீன் நெறைய இருக்கு ப்ரோட்டீன் எக்கு ப்ரோட்டீன் மீனு ப்ரோட்டீன் தா ஏன்னா மீன் வந்து நம்பக் கண்ணுக்கு யூஸ் சிக்கனு ப்ரோட்டீன் தா நம்ப சிக்கனு அதுக்குன்னு அடிக்கடிக்கெல்லா எடுக்கு எத்து சாப்டக்க கூடாது எப்பயாச்சு ஒரு வாட்டி எடுக்கலா ஆமா எப்பயாச்சு ஒரு வாட்டி எடுக்கலா நம்பக் கண்டினியூவா எடுத்தன்ன நம்ம உடம்பு தா இதுவ அன்ஹெல்தியா ஆயிடு
பாத்தன்னா இப்போ கடல் மீன் நல்லதா மேடம் இப்ப ஊர்லலா பிடிக்றாங்க ஏரி மீனு கொளத்து மீனு அது நல்லதா மேடம்
எந்த மீனு நம்ப நா எப்டி சொல்றது மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க அது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒடம்புக்கு
அது சாப்ட்டிங்களா மேடம் நீங்க
இல்ல இல்ல நா சாப்ட்டது இல்ல இருந்தாலு கேள்விப்பட்டிருக்கே ஆனா
அது ட்ரை பண்ணி பாருங்க மேடம் நா நானு அது ட்ரை பண்ணலாதா இருக்கே எல்லா அதைதா சொல்றாங்க இந்த வீடியோலா பாக்கறோ இப்போ ஒரு இப்ப ஒரு யூடியூப்ல பாக்குறோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோ எல்ல இதுல பாத்தன்னா அந்த அந்த மீனு பாத்தா சொல்றங்க நம்ப அத அத வந்து நம்ப வந்து சாப்டுறதுனால நம்பளுக்கு ஒரு பெனிபிட் கெடைக்குதுக்கு வாய்ப்
ஆமா ஆமா இப்போ அதே மெரி பாத்தீங்ன்னா இப்போ வந்து அ மீனு வந்து வறுத்து சாப்டுறது ஏன்னா அது எண்ணெ கொலஸ்ட்ரலாய்டு அதனால நம்ப மீன் கொ கொழம்புல போட்டு சாப்டுது அது வேற தனி மீன் கொழம்புனா
ம் மீன் ஃபிஷ் வந்து நம்ப மீ கொழம்புல போட்டு சாப்ட்ட நல்லா இருக்குன்றிங்க ஒடம்பு ஸ்டேன்த்து இருக்கு
ஆமா இப்ப அதே வர்த்து ஆனா கொ பேபில என்ன எதிர்பாப்பாங்க வர்த்தா தா அவுங்கள சாப்டுவாங்க ஏன்னா அவுங்களுக்கு அதா பேவ்ரட்டே வறுத்து சாப்ட்டாதா இப்ப நம்ப நம் பளு அதுதா எதிர்பாப்போ ஆனா மேக்சிமம் வற்த்து சாப்டாதீங்க ஆ கொழம்புல போட்டு சாப்டுங்க அதே மாரி கொழம்புல போட்டு சாப்ட்டு பழகிக்கோங்க அப்றோ வேற இந் தேமாரி முட்ட அவுச்சி சாப்ல்லா அப்றோ சிக் கன் வந்து ரொம்ப கொழம்பா தெக்கலா சாப் அதா சுட்டுல்லா சாப்டடுறாங்களா அந்த மெரி ஹெல்த்தின்றாங்க இப்போ ஆனா அது எப்டின் தெரில
ஆமா கரெக்ட் மேடம் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நானு இன்னொரு டாட் பிக்னா பாத்தீங்கன்னா இப்ப பாப்பாக்கு பாத்தீன்னா இப்போ நெறைய பவுடர் இருக்கு இப்போ அதெல்லா அத சர்லாக்குன்றாங்க
ஆமா ஆனா அதெல்லா ஹெல்தி தா சொல்றாங்க
அதெல்லா எப்டி செய்யறாங்கன்னு தெர்லியே மேடம் நம்ம ஹெல்த்தின் நம்ப எப்டி மேடம் நம்பளே சொல்லீங்கன்னா அது தப்பு தா மேடம்
அதுக்குதா அவுங்க ஒரு இது குடுத்துறாங்கள பின்னாடி ஸ்கேன் குடுத்துடுறாங்கள
அத பாத்தன்னா அத என்னென்ன யூஸ் பண்றத நம்பளுக்கு கரெக்டா தெரிஞ்சிடு மேடம்
ஆமா
பேசுன்துக்கு ரொம்ப நன்றி
ம் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ம்